ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க அப்றோ நீங்க என்ன வேல செஞ்சிட் இருக்கீங்களா இல்ல
இல்ல இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க இதுக்கு முன்னாடி வேல பண்ணிட் ருந்தே பட் இப்ப வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தா
ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணிட்ருந்தீங்க
நா கன்சல்டன்சில ஒர்க் பண்ணிட்ருந்தே
ஓகே குட் சூப்பர் ஏ இப்ப ரிசன் பண்ட்டிங்ளோ
அது ரிட்டன் பண்ணி எட்டு வருஷ ஆவுது
ஓகே
பிஃபோர் மேரேஜி ஆனா கொழந்த பொறக்கர வரைக்கு போனே அதுக்கப்றோ முடில
சேரி செரிங்க எஹச் ஆர்னா எந்த எது ஒரியன்டடா இருந்தீங்க
இதோ இந்த மாரி மேனிஃபேக்சரின் கம்பெனிலலா இன்ட்ருவியூஸ் போவுல ஆள் எடுப்பாங்கள
ஆமா ஆமா
அது எந்த கம்பெனியா இருந்தாலு செரி மேனிஃபேக்சரிங் கம்பெனி இல்லன்னா வந்து எப்டி சொல்றது எல்லாமே இ இந்த ம் எம்ப் எம் ஆர் எப் கம்பெனி திங் எந்த கம்பெனி இருந்தாலு இங்க ன்ட்ருவியூஸ் எடுக்குறது தா எங்க வேல
ஓகே
அவங்கள ட்ரெயின் பண்ணி இன்ட்ருவியூக்கு அனுப்புனு அவுங்க வந்து இன்னொரு இன்ட்ருவியூ எடுப்பாங்க அதுல அவங்க செலக்ட் ஆயிட்டா தா எங்க கன்சல்டன்சிக்கு பாதிக்காசு குடுப்பாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே ஆ ஆ ஆ
அவங்க ரேரெக்டா வந்து ஆள் எடுக்க மாட்டாங்க இந்த மாரி கன்சல்டன்சி முலியமா தா ஆள் எடுப் ஆ இந்த பெரிய பெரிய மேனிஃபேக்சர் ட்ரையர்லா மேனிஃபேக்சர் பண்றாங்கள
ஆமா ஓகே வெரிகுட் இப்போ நீங்க இருந்த வரைக்கு எத்தன பேரு உங்ளுக் கீழ ட்ரெயின்அப் ஆயிருப்பாங்க
நா வந்து ஜாயின் பண்ணி உட்டது ஒரு அம்பது பேர் கிட்ட இருக்கு
ஆஹா
நா வந்து இங்யு பண்ணிந்தே அப்ராடுக்கு பண்ணிந்தே இந்த துபாய்லா இருக் குல அதுக்கு இந்த மாரி நா நெறைய பேர ஜாயின் பண்ணி உட்ருக்கே ரெண்டுமே பாத் திருந்தே இங்கி பாத்திருந்தே துபாய்க்கு அந்த மாரி
ம் சேரி சேரி இப்போ இந்த கன் கன்சல்டன்சிங் கன்சல்டன்சின்னும்மோது இப்போ அமௌண்ட் நம்ம எவ்ளோ பே பண்ற மாரி இருக்குங்க இப்ப நா வந்து உங்க இதுல நா ஜாயின் பண்றே
ஆ நீங்க ஜாய்ன் பண்ணா நீங்க ஸ்டாஃபா தா ஜாய்ன் பண்ண முடியு நீங்க வந் வந்து வேற கம்பெனில ஜாயின் பண்ணுன் கேட்டீங்கன்னா நீங்க எங்க மூலயமா இன்டர்வியூதா அட்டென் பண்ண முடியு புரிதுங்ளா நம்பதா நா நா கிரி நறைய இதெல்லா இருக்கு வெப்சைட்லா அதுல செர்ச் பண்ணி இப்ப அவுங்க வந்து இந்த மாரி இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வர்ணு மேலா ஃபிமேலான்னு கேப்பாங்க அப்புறோ அவுங்குளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணு என்ன படிச்சு இருக்கணு என்ன வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கு அந்த மாரி நறைய குத்துருவாங்க அவுங்க ஹெச் ஆரு அதெல்லா வந்து நம்ம நாக்கரியில போட்டு செர்ச் பண்ணி அதுல இருக்க ப்ரொபைலுக் நம்ப கால் பண்ணி இந்த மாரி ஜாப் வேக்கன்சி இருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டடா கேட்டுட்டு நம்ம பேசுணு இன்ட்ரெஸ்ட் நா இன் நம்ம மேல பேசலா இல்லன்னா நா நோ நாட் இன்ட்ரெஸ்ட் சொல்ட்டாங்கன்னா நம்ம பேச வேண்டிய அவசியோ இல்ல மோஸ்ட்லி நாக்கரில போட்டவங்களா இன்ட்ரெஸ்ட்டடாதா இருப்பாங்க வேல தேடிதா இருப்பாங்க அதனால நம்ம அவுங்க ப்ரொஃபைல் மட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பேசி அவுங்கள இன்டர்வியூ அனுப் அந்த கிளைண்டு கிட்ட அது வரிக்கு நம்ம பேசுனு அதுக்கப்புறமா எங்க பாஸ் பேசி அவரு கரெக்ட் பண்ணிடுவாரு
ஓகே ஓகே ஆமா ஆமா ஆமா
ம் அத வந்து எங்களுக்கு இன்சென்டிவ் மாரி குடுப்பாரு இப்ப இத்தன பேரு மந் லி இவ்ளோ டார்கெட் குடுப்பாரு பத்து பேர் நீ ஜாயின் பண்ணு பத்து பேர் முடிச்சுன்னா அதுல இருந்து உனக்கு வந்து டென் பர்சன்டேஜு அப்டின்னுதா சொல்லுவார்
ஆமா ஆமா இப்போ எப்டி இருந்தாலு பஸ் எல்லா இன்டஸ்ட்ரியுமே இப்போ பர்சன்டேஜ்தா இப்போ இதா ஆய்ட்ருக்கு
ஆ அதாவ்து எல்லா வேலையு நம்புளுக்குதா ஆனா எங்க பாக்ஸ்க்குதா அதிகோ காசு நம்பளுக் குடுக்கறத அவுங்
அதேதா பாஸு எல்லாமே கறக்கறது கறந்துருவாங்க
இவரு போய்ட்டு போய்ட்டு க்ளைண்ட்லா புச்சின்னு வருவாரு இந்த அப்போலோ டயர்ஸு அதுக்கப் ப்றோ அங்க என்னென்ன இருக்கோ அந்த ஏரியால என்ன இருக்கோ ஸ்ரீபெரம்பத்தூரு ஆ என்ன ஏரியாவோ எல்லாமே அந்த சைட்ல என்னானவோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த மாரி சாக் தயாரிப்பாங்க அந்த மாரி நெறைய ஒரு ஒரு ஒரு ஏரியால ஒரு ஒரு ஃபேமஸா இருக்கும்ல அதெல்லா புடிச்சுனு வந்துருவாரு அவருக்கு அதா வேலயே ஆஃபீஸ்லயே இருக்க மாட்டாரு அது போய்ட்டு வந்து அதுக்கு ஒரு மீட்டிங் வெப்பாரு இங்கெல்லா போனே இங்கெல்லா இப்டி இருக்கு ஆள் ஆளுக்கு ஒன்னு ஒன்னு எடுத்து பண்ணனு அத்தா அவரு வேல மிச்ச வேலலா வேலலா நம்ம வேல நல்லாதா ஜாலியாதா இருந்தது ஒன்னுமே ப்ரச்சன இல்ல என்னா பண்றது இப்ப கூட கூப்டுவாரு வரியாமா வரியாமா ஐயய்யோ வேணாம்பா நா வர்லம்மா ஒரு சேல்ரியு ஐக்கு குடுக் மாட்டாரு
ம் ம்
டைமுக்கு வுட மாட்டாரு
ஓகே
அதனால ரிஜெக்ட்டு அவரு
இப்போ நீங்க இருக்குற எ சரௌண்டிங்ல என்னென்ன மாரி கம்பெனிஸ் இருக்குங்க
நா இருக்குற சரௌண்டிங் வந்து கம்பனியே இல்ல நா இருக்குற சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா வந்து இந்த மாரி ஸ்பேர் பாட்ஸ் கம்பெனி தா ச்சீ கம்பெனியில்ல கட தா ஷாப்பு தா ம் நீங்க சினிமாலெல்லா பாத்ருபீங்கல்ல தனுஷ் பட புதுப்பேட்ட
புதுப்பேட்டை ஆமா
அந்த படத்தில வர்ற ஏரியா தா எங்க ஏரியா ஃபுல்லா சு குட்டி குட்டி சந்துதா ஃபுல்லா ஸ்பேர் பாட்ஸ்தா விப்பாங்க இன்னொரு வாட்டி நீங்க போட்டீங்னா அப்போ எ ஞாபகோ வரு பாருங்க உங்குளுக் அதுதா இந்த ஏரியாலலிக்கிது வேற ஒன்னுமே இல்ல இப்டிக்கா போனா தா சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு அப்றோ வந்து ஸ்கை வாக் இருக்கு அந் மாரி நெறைய ப்ளேசஸ் இருக்கு
ஓகே ஓகே இப்ப வந்து இண்டஸ்ட்ரின்னா இப் ப்ப நீங்க சொன்ன மாரி ஸ்ரீபெரும்புதூர் அந்த மாரி எடத்துக் தா போனு
ஆமா அவுட்டர்ல தா போனு நாங்க இருக்கற்து இன்னர்ல இருக்கோ
ம் ம் ம் இப்ப நாங்க விசிட் பண்ணப்பல்லா பாத்தா நெறைய இண்டஸ்ட்ரிருக்கு அங்க மெயின்னா அங்க இருந்து எறங்க ஆரம்பிச்சிருவாங்க பிஃபோர் த அ ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஏரியாக் பிஃபோர்லயே எறங்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆ
நாங்க இருக்குற ஏரியாலயுமே அஷோக் லைலாண்டு டி வி எஸ் ஸு
அ நீங்க சொல்றீங்கள இப்பெல்லா எல்லாமே அவர் போயிட்டு வந்த கம்பெனி தா
அ அ அ இங்க எல்லாமே மேனுஃபேக்ச்சரிங் இருக்கு அதே மாரி நெறைய பெனிஃபிஷரிஸ் வெளியில இருந்துல்லா வந்து இங்க ஸ்டே பண்ணி அ வந்து ஒர்க் பண்ணிட்ருக்காங்க மோஸ்ட் ஆஃப் நெறைய நார்த் இண்டியன்ஸ் தா
அ அவுங்குளுக் அதா ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே குடுத்தட்றாங்கல்ல அவுங் க அங்கயே தங்கிடுவாங்க அவுங்குளுக் வீட்டுக் போனுன் அவுசியோ இல்லயே அ எல்லாமே குத்துருவாங்க ம் ம் பஸ்ஸு கிஸ்ஸு வஸ் இது எல்லாமே இருக்குது எதுமே ட்ராவ்லிங் சார்ஜு எதுமே இல்ல அதனால அவுங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தா இது
கண்டிப்பா அதர்வைஸ் இப்ப லேடிஸு எல்லாமே இப்ப டாடா இங்க இருக்கு ஓலா இருக் கு அ இப்ப முடிச் ச்ச எல்லாருமே வந்து ஷிஃப்ட் வைஸ் வந்து ஜாப் வந்து போயிட்டு தா இருக்காங்க
ம் ம்
அ இப்போ கார்மெண்ட்ஸுமே அதிகமா இருக்கு இந்த ஏரியா சரவுண்டிங்ல அவங்களுமே வந்து பஸ்ஸஸ்லா வெச்சு அ ஏரியா வைஸ்ல்லா போய் ட்டு கூப்ட்டுக்குறாங் எல்லாமே
ம்
ம்
ஆ நல்லாலா எல்லா ஃபெசிலிட்டியு இருக்குது அந்த மாரி இல்ல ஃபர்ஸ்ட்டு மாரில்லா இல்ல
ஆமா இப்ப நறையவே அவுங்ளே ஓனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இல்லனா அவுங்க சம்பாரிக்கிற நக கட துணி கட தான
ம் ஆமா இந்த சரவணா ஸ்டோர் ஆள்ளா எவ்ளோக்கொள்ள வெச்சிருப்பா அவனால எவ்ளோ கெயின்ன நம்மளால எவ்ளோ கெயின் ஆயிருக்கோ அவனுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
எங் எங்க ஏரியாலே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சரவணா ஸ்டோர் இருக்குது
ம்
எம்பா பாத்துப்பாங்கள அதே வேற வேற பேர்ல் சூப்பர் சரவணா ஸ்டோர் லெஜண்ட் அப்பற பாடி சரவணா ஸ்டோர்
ஓஓ
இஷ்டத்துக்கு இருக்கு கொரு ஒன்னு இருக்குது
ம் லெசன்ட்ல இருக்குறது சினிமா ஆக்ட் பண்றாரு அவருங்ளா
ஆ ஆமா இப்ப கூட ரீசெண்டாக ஒரு‌பட ஆக்ட் பண்ணார் சூப்பராந்துதுரா அந்த படம் லாஸ்ட்டா ம் ஆமா அதுக்கு முன்னாடி ஒன்னு ஆக் பண்ணது ஒன்னுமே நல்லாவே இல்ல
ஆமா அது இது பஸ்ட் படத்தவுடைய அடிகள் தா அனுபவனு இப்ப ‌செக் செகண்ட் படத்துல கொஞ்சமாது இம்ப்ரூவ் ஆயிருக்கார் போல ஆமா
நாங்க ரெண்டாவது நாளே பாத்துட்டோ டவுன்லோட்‌ பண்ணி டி வி ல போட்டு பாத்துட்டோ
ஆஹா
ம் ம்
டி வி ல பாத்தீங்ளா
டவுன்லோட் பண்ட்டு ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணி பாத்துட்டோ
நா கூட நெனைச்சிட்டேங்க என்ன யா இவ்ளோ நல்லா ஃபேனா இருக்கறாங்க போல அப்டின்ட்டு
சேச்ச நா மோஸ்ட்லி எந்த படமே புடிக்காது எனக்கு சினிமா தேட்டரு போவே புடிக்காது அது அழகா படுத்துகினு டி வி வீட்ல பாத்தோம்மா அங்க வேற போய்க்கினு உக்காஞ்சி நால் மண்நேர சை
இப்போலா படோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே
ஓ ஓ டி டி ல வந்துடு ங்க அந்த காலத்துல எவ்ரு சினிமால தா போய் பாக்க முடியுமா வீட்ல ஒய்ஃபை இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டி இது எதுக்கு நம்ம சினிமாவுக்கு வேற போணு
ம் ம்
எ பொண்ணுக்கு சினிமானா புடிக்காது அந்த அம்மாக்கு உக்காஞ்சி பாக்குற அளவுக்கு சக்தியெல்லா இல்ல போர் அடிக்குது வாப் போலா போர் அடிக்குது வாப் போலா அப்ப நம்ம போயு பாக்கவு முடியாது நம்பிள அதுலயு கான்சன்ரேஷன் பண்ண முடியாது இப்ப வீட்லனா உனக்கு போர் அடிக்குதா நீ போய்‌ வெளாடு சொல்லிலா நம்போ
கண்டிப்பா
ஆ அதால நாங்க சினிமா போற மேட்ரே வுட்டுடம்ப்பா நமக்கு தேவைய வேணவே வேணா நம்ம வீட்லே பாத்துக்கிலா ம்
ம் ஒருத்தருக்கு எப்டியு மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரு
ஆமா நம்ப சினிமா போயிட்டாதா ரெண்டாயிரோ செலவாயிடு அந்த வி விக்கிற பாப் கானே செம ரேட் ம் ஒன்னுமே இருக்காது அவ்ளோண்டு தா இருக்கும் ம் ஒரு பெப்சி ஒரு பாப் கானு முஞ்சி போச்சு
ஆ
ம் ம்
நம்ம படத்துக்கு டிக்கெட்‌ குடுக்குற ரேட்ட விட அதுக்கு‌ தா அதிகமா குடுக்குற மார்ருக்கு
அதுக்கு நம்ம வீட்லே எதா ஒன்னு சமச்சு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு டி வி பாத்துன்னு பொறுமையா சாப்
உண்மதா உண்மதா ம் தேவன்னும் போது நம்ம ஒர்க்க பாத்துட்டு அப்டி பாஸ் பண்ட்டு கூட கொஞ்சொ நேரோ கழிச்சு கூட நம்ம பாத்துக்கலா கண்டினியூ பண்ணிக்கலா
அம்மா
இன்னிக்கு சாருக்கு லீவுங்களா இல்ல வேலைக்கு போயிருக்காருங்ளா
அவரு அதாவ்து பேங்க்லயு வேல செய்றாரு ப்ளஸ் கேட்ரிங்கும பண்றாரு சோ அதனால அது அதையு இதையு மேனேஜ் பண்ணிப்பாரு அதாவ்து சாட்டே சண்டேலா வீட்ல இருக்க மாட்டாரு
ம் ம்
ஃபுல்லா ஹெவி ஒர்க் தா
ஓகே ஓகே பாப்பா படிக்கிறாங்ளா சிஸ்டர்
ம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ஓகே எப்டி பஸ்ல அனுப்புறீங்களா இல்ல கூட்டு போய் விட்டுட்டு வருவீங்களா
காலைல அவர் விட்ருவாரு ஈவினிங் மட்டு நா போவே ம் காலைல எஞ்சி சமையல் பண்ணிலா ஆ செர் செரி